வணக்கம் தோலி என்ன பண்றீங்க
ணக்கம் தோழி சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் படுத்துட்டு விட்டத்த பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல
நிலா பார் நிலாவ பாத்துட்டு இருக்கீங்களா
து ரூமுக்குள்ள
ரூம் கூள்ள படுத்து இருகீங்களா செரி செரி பாப்பால்லாம் என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா
இந்த சின்னம்மா பக்கத்துல உருண்டுகிட்டு ட்டு பெறண்டுட்டு கெடக்கறா ஆ ஒவ்வொரு நேரம் போன் பேசுற த தன் கேட்டு எந்திரிப்பா மறுபடி பால கொடுத்து தூங்குகவை ஏன்னும் இப்டிதான் நைட்டு புல்லா ஓடுது நமக்கு
அது செரி அப்ப நைட்டு புல்லா தூக்கம் இல்லாம இருப்பியே
ஆமா திடி திடின்னு பால்க்கு கீல நான் என்ன பண்ணுவேன் எந்திரச்சுதான் உட்காந்துலாம் குடுக்கறக்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்ல நான படித்து அப்டியே குடுத்துட்டு அப்டியே நானு தூங்குவனா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அது தூக்கம் சரியா தூங்குற மாரி இருக்காதுல்ல
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா தோழி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா இன்னைக்கி என்ன பண்ணீங்க சாப்பாடு
சாப்பாடு காலையில இன்னைக்கி சிக்கன் வாங்கினது கொஞ்சம் பிரிஜ்ல வச்சிருந்தேன் நைட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு மா நீங்க வந்துட்டு பொண்ணுங்களுக்காக ஆட்டுக்கால் வச்சு சூப்பு மாரி வச்சு கொடு
ஆமா சொன்னீங்கல
ஆ அதனால அந்த டைம்லேயே வந்துட்டு சிக்கன் பண்ணவேணாம் நான் ஃப்ரிட்ஜிக்குல வைக்க சொல்லிட்டேன் மாமிய ஈவினி் எடுத்து சும்மா கிரேவி மாரி வச்ச ச்சா நைட்டு வந்துட்டு என்னோட கணவரும் சாப்படுவாறு வந்து அதனால கிரேவி மாரி வச்சோம் வச்சுட்டு இட்லிஅவுச்சு வச்சேன் நேரத்த டக்குன்னு பாத்தா கரெக்ட் ஆ இட்லி ஓர் இடு ஊத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு இடு ஊத்தி அவிஞ்சிட்டு இருக்கு நான் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன் போன் பாத்து இருந்தேன் செரி போய் பாப்போம் அவிஞ்சிரு வேற எடுக்கலான்னு போறேன் பாத்தா கேஸ் திந்து போச்சு
அய்ஐயோ ஆஹா
ச்சன்ல வைக்கிறதுக்கு கரண்ட் க இண்டக்ஷன்ல வைக்கிறதுக்கு சில்வர் இட்லி சட்லி இல்லையே
ம் ஹும் ஆமா இண்டெக்ஸ்னுன்னா சில்வர்தான வேணு
அது ஒன்னு வாங்கிடணும்னு நான் வாங்கி வச்சா தான் சரி வரும்
நீங்க ஒரு நீங்க ஒரு ரெண்டு மூணு பாத்திரமாது சில்வர் வாங்கி வச்சு
வாங்கி வச்சுக்கணு மத் மத்ததெல்லா இருக்கு இட்லிக்கு இல்ல நா வந்துட்டு இதுக்காகவே தனியா குக்கர் வச்சிருக்கே அப்றோ தோச ட்ட கலக்குறதுக்காக வச்சிருக்கே அப்ற தனியா கொழம்பு வைக்கிறதுக்குன்னு பெரிய ஒரு பாத்ரோ வச்சிருக்கேன் எல்லாமே அப்றோ சில்வர் ஐட்டம்ஸஸ் சாதம் அடிக்கிறது எல்லாமே இருக்கு சில்வர்ல ஆனா இட்லி செட் வாங்கணு வாங்கணுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்ருக்கோ அது நேரத்துக்கு இன்னைக்குனு இட்லி அவிக்கயில இப்டி ஆயிருச்சு நைட டைம் யாரையும் போய் டிஸ்டப் பண்ண முடியாது அப்பறம் என்ன பண்றது ஆ அப்றோ என்ன பண்ணே இந்த ஆஹ் கொழம்பு வைக்கறதுக்குன்னு ஒரு பெரிய அஹ் அதாவது
நீங்க அப்ப யூஸ் ப அப்ப இல்ல இல்ல நீ நீங்க யூஸ் பண்றது ஃபுல்லா அப்ப இந்த நார்மல் ஜெர்மன் சட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஜெர்மன் பாத்திரோன்னு
ஆ நீ ஈ நாங்க ஈயப்பாத்தரோன்னு சொல்லுவோ அது ஜெர்மன் பாத்திரமா அதெல்லா எனக் தெரியாது
ஆ நீங்க ஈய பாத்திரன்னோ சொ ங்களா இங்க வந்து ஜெர்மன் பாத்திரம்
அது ஜெர்மன்னு சொல்றீங்களா நீங்க அங்க
ஆமா இங்க அந்த மாரி சொல்வோ
ஆ இட்லி சட்டி அப்பறம் நெறைய இந்த சாதம் சாதம் வடிக்கிறதுக்குமே இருக்கிற சட்டி அப்றோ ச சாதோ வடிக்கிற அந்த சோத்துப் பான கூட அதுலததா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இப்ப வந்துட்டு இண்டக்ஷன்லா வந்ததுனால இன்னொன்னு வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுப் கூட அத வெக்கலா கழுவுறக்கு ஈஸியா இருக்கு கறி அடுப்புல வச்சா கூட அதனால அந்த சட்டிஸ்தா யூஸ் பண்ணோ இப்ப வந்துட்டு சில்வர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு எப்ப கேஸ் வந்துச்சோ அப்ப எல்லாமே சில்வர் ஆயிடுச்சு
அப்படியா இதுசெரி ஆஹா
அதுதா கேஸ் தீர்ந்து போச்சு இப்ப கேஸ் இல்லாம சிரமமா இருக்கு இன்னி பதிஞ்சாலும் நாற்பத்தஞ்சு நாள் கண் கழிச்சு தான் பதிய முடியும் வேற சொல்லிட்டுறாங்களா
அதின் அதின் அது நிஜமாவே அப்டித்தானே தோலி ஃபார்ட்டி டேஸ்க்கப்பறோம் தா வருதா
வர்றதுக் கெடையாது தோலி இப்போ நான் இப்போ வாங்குறேன் அப்டின்னா எனக்கு வந்து அடுத்து நா பதிவற்கக்கு கண்டிப்பா நாற்பத்தஞ்சு நாள் ஆனா தா பதியவே முடியும் புரியதா என்கிட்ட ரெண்டு சிலிண் இருந்தாலுமே கூட நா வந்துட்டு இப்போ ஒண்ணு பதிஞ்சிருக்கேன் அப்டின்னா அ து வந்து நாப்பத்தஞ்சு நாள் ஆகணும் வாங்கி வாங்கி நாப்பத்தஞ்சு நாள் ஆனாதான் நா அடு பதிய முடியும் அது படு பதிஞ்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்போ உங்களுக்கு எவ்ளோ நாள் கேப் வருது நமக்கு அதுக்கு முன்னாடி தீந்தடுதுல தோலி நம்மளா கூட்டு குடும்பமா இருக்கோம்
ஆமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் தின்னுட்டு எதுவு கிடையாதா
கிடையாது அதுதா பிரச்சனை எக்ஸ்ட்ரா சிலிண்டர் நான் வாங்கவு இல்ல என்னோட பேர்ல வந்துட்டு அ அப்டே அப் அப்ப வந்து இப்பதா பேர் சேர்த்துருக்கே ரேஷன் காட்ல ரொம்ப நாளா சேக்
அப்டியா அப்டி பிள்ளைங்க பேரு இப்பதா சேத்
இப்பதான்-இப்பதான் சேர்த்திருக் கே சின்னவளுக்கு இன்னு ஆதார்கார்டு எடுக்கல எடுத்துட்டுதா சேக்கணு இன்னு சின்னாவ பே சேக்கல பெரியவ பேர் சேத்திருக்கே
அப்டியா ஓகே ஓகே அப்ப இன்னிக்கு
குடுப்பாங்க காலையில அவுங்கிட்ட போய் வாங்கலாம் அவங்க பஞ்ச வாங்கி வச்சு ருப்பாங்க ஓனர் எங்க வீட்டு ஓனர் வந்து குடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வயசானவங்க தான் ஆ அவுங்க எங்களுக்கு அக்கா ஒரு சிலிண்டர் அடிஷ்னலாக வாங்கியே வச்சுருக்காங்க உங்க பேர்ல ஆல்ரெடி ரெண்டு சிலிண்டர் இருக்கு மறுபடியும் ஒரு அடிஷ்னல் சிலிண்டர் வேணும்னு சொல்லி அவுங்க அவுங்களே பதிவாங்க எனக்கு பதிஞ்சு நான வாங்க முடியாது நாங்க வந்துட்டு இப்தானே அந்த ஊர்ல இருந்து ஷிப்ட ஆயி வந்திருக்கோம் எல்லாமே அங்க இருக்கு புரியுதா உங்களுக்கு எல்லாம் அங்க இருக்கு இங்க நான இங்க பதிஞ்சு நான வாங்க முடியாது நான இன்னும் மாத்தல அதனால என்னன்னா வெளியில பிளாக் ல வாங்குற மாரி வாங்கிகிவேன் ஏதவதுகடகள்ல வாங்கிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த மாரி வாங்கிகிவேன் இப்ப வந்துட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்தது இருந்து அவுங்க ஹெல்ப் பண்றாங்க சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த டைம் இன்னொரு ஒரு அடிஷ்னல் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து அவுங்க நாற்பது மும்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒண்ணு ஒண்ணு பதிஞ்சு ரெடியா வச்சிருப்பாங்களா அப்ப நான எனக்கு காசு கொடுத்துட்டு நான் வாங்கி அவங்ககிட்டப் எப்த்தி இருந்தாலும்
நல்லது தானே நல்லதுதானே அப்டி இருந்தாலும்
இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கீழே வயசானவுங்க இருக்கிறதுனால அவங்க அதிகமா சமைக்க மாட்டாங்க அதிக செலவில்ல சீக்கிரம் சிலுண்டர் தீர்றதுக்கு ஆ தீர்றதுக்கு வேல இல்ல அதனால ஹெல்ப் பண்றாங்க
செரி அங்கெல்லாம் வாடக எல்லாம் எப்டி இருக்கும் வீட்டு வாடகை எல்லாம் அதிகமா இருக்கும்
ஆஹ ஐய்யோ அதிகம்தான் ஐயாயிரம் ரூபாய்க குறைஞ்சு வீ எந்த வீட்லயே வாடகை கம்மி இதுக்கு முன்னாடி இருந்த வீடு எப்படின்னா ஒரு குட்டி ஹால்லு குட்டியுண்டு கிச்சன்னு ரூம் குட்டியுண்டு அந்த ரூம் குள்ள தான் அட்டாச் பாத்ரூம் இப்ப வந்துட்டு ஆன ஹால்ல படுத்திருப்பாங்க மாமா மாமி என் பாப் ஹால் பத்திருப்பாங்க நாங்க மூணு பேரும் ரூம்ல படுத்திருப்போம் ஆனா அவுங்க பாத்ரூம் வரணும்னா ரூமுக்கு தான் வரும் ரூம் எப்பவும் தொறந்து தா இருக்கும் ரொம்ப செரமம்மா இருக்கும் வரப்போக படுக்கறக்கே இடம் இருக்காது அந்த மாதிரி இதுக்கு இதுக் ஆஹ இதுக்கு நாங்க ஐயாயிரம் குடுத்தோம் இப்போ வந்துட்டு கடைசி இந்த வீடு கண்டுபிடிச்சு வாங்கி வந்தாச்சு இந்த வீட்டுக்கு ஆஹ இப்போ இந்த வீடு வந்து கொஞ்ச நல்ல பெரிய வீடா இருக்கு இந்த வீடு எப்டின்னா ஸ்டார்டிங்லே இங்க நாலாயி எண்நூறு ரூபா தான் கம்மி தான் எண்நூறு ரூபா ஆனா இது பெரிய வீடு ஒவ்வொருத்தரும் இப்டி விடுறாங்க ஹா இது வந்துட்டு ரூம் தனியாவே ஒரு ரூம் இருக்கும் ஆலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளில தனியா ஒரு ரும் ரூம் மட்டும் தனியா வீடு மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு பத்தது ரூம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்குப்பறம் தான் ஹால் ஹாலு அடுத்து டைனிங் ரூம் மாதிரி சின்னமா விட்டு இருக்காங்க அதுக்குப்பறம் கிச்சன் சின்னம் அதுக்கப்பறம் ஒரு குட்டி ரூம் அதுக்குள்ள ஒரு பாத் ரூம் இருக்கு இங்க நாங்க இருக்க ரூம்லே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்கு சோ அதனால இந்த வீட்டு ரொம்ப பெட்டர் ஹா ஏ ரூமுக்கு யாருமே வரமாட் கதவுறத்த வித்து மாமா-மாமா மாமி எல்லாம் வர்றதுக்கு வேலையே கிடையாது என் பிள்ளைங்க வரத தவிர்த்த அதுதான் நமக்கு சேப் ஆமா கண்டிப்பா
ச அது எப்டியே ஹா அது செரி
கொண்டு படுக்க முடியாது நம்ம கன்சிவா இருந்தா என்ன பெரிய பொண்ணுக்கு நா கன்சிவா இருக்க கொஞ்ச ப்ரீயா படுப்பேன் நைட்டி போட்டு நல்ல ப்ரீயா படுப்பேன் நா அந்த மாதிரியல்ல யோசிப்பேன் ஹா இருக்கும் போது அ அப்டி படுக்க முடியாது பண்ண முடியாது ஆமா கண்டிப்பா அப்டி இருக்க முடியாது
அது
எல்லா செரிய ஆயிச்சு இப்ப நமக்குனு ரூம் வந்தா நம கதவ தாப்பா போட்டு படுக்கறும் நம்ம இஷ்டத்துக்கு படுக்க
அது செரி ஹா ஹ
னால தான் நானும் இப்ப உங்க கீட்ட எல்லா போன் பண்ணி செரி ஓகே நம்ம பேசுவோம் தோலிட்டு அப்டின்னு பேச முடியுது
கண்டிப்பா இல்லன்னா பிரேவே ப்ரை ஆமா ப்ரைவசியில்லன்னா அது வந்து சரிக்கி வராது ஆனா நீ ஆனா நீங்க எப்டிதா அங்க இரு இருந்தீங்களோ தெரியல ஒரே ஊரு ரொம்ப ஒரு காலமா எத்தன வருஷமா இருந்தீங்க
இப்போ ஒரு ஒன் இயராதா இப்ப வந்து நாங்க இங்க வந்து ரெண்டு வருஷோ ஆச்சுல அதுக்கு முன்னாடி அந்த அந்த வீட்டுக்கு போற முன்னாடி ஒரு வீட்டுலயிருந்தோ அது அத விட குட்டி வீடு அது அந்த கதையெல்லா கேட்டீங்கன்னு வைங்களே இங்க ஒரு வீடே கெடைக்கல எங்களுக்கு
அய்யய்யோ ஆஹ்ஹா
அப்பறோதா நம்பி எல்லாரோம் வீடு
இப்போ நீங்க உங்க நீங்க இப்ப உங்க கணவரோட வேலக்காக அங்க போயிரு க்கீங்க அப்டிதான
ஆமா ஆமா
அப்டியா அங்கேயே வேல ஆனதுனால அதனால சமச்சு குடுக்கணோம் வெக்கணோயெல்லாம் அங்க அதனால அப்டியே அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க
டில் ஆயிட்டோ ம்
உங்க ஊர் இருக்குல்ல அந்த
சொந்த ஊருயிருக்கு சொந்த வீடுயில்ல அங்கேயோ வாடகைக்குதா இருந்தோம் செரவு எங்க வீட்டுல எப்டின்னா சொந்த வீடு அந்த மாரிலா வாங்குற அளவுக்கு இல்ல என்னென்னா என்னோடய மாமனார் மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க மாமனாரோட அ தங்கச்சிங்கயெல்லாரோம் எங்க மாமனாருதா கட்டி குடுத்தாரு அவங்களோ எங்க எங்க மாமி கல்யாணம் பண்ணி வந்த போ ந மகள கட்டி குடுக்குற மாரி நாத்தனார் எல்லாரையோ கட்டிப்குடுத்தாங்க எல்லா பண்ணாங்க அதுக்கப்பறம் அதுக்கப் அப்டியே ரெண்டு பேருக்கு பாக்கணோம் என் வீட்டுக்காருக்கோ என் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கோ இதெல்லாம் பாத்து இப்ப நா எங்கள பாக்கணோம்னா அவங்க எங்குட்டு அப்டியே எடோ வாங்கி போட்டிருந்தாங்க அது எங்க நாத்தனார் கல்யாணநேரத்துல கொஞ்சோ கடன் ஆயிடுச்சு சோ அத நாங்க வித்து அந்த கடன அடச்சுட்டு அப்பறோதா இங்குட்டு வந்துட்டோம்
உங்க மாமனாரு அவங்க கூட பெறந்தவங்க எத்தன பேரு
எத்தன பேருனா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பேர் மூணு மூணு புண்ணுங்க ஆ இல்ல உங்க ரெண்டாவது இவங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்காங்க பட் அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு தனியா போயிட்டாங்க பாாரக்கல எங்க மாமிய வந்துட்டு கல்யாணணி வந்துட்டு ஆ அம்மா தங்கச்சி எல்லாரையும் பாத்துக்கிட்டாங்க எங்க மாமனருக்கு வந்து அத்தா கெடையாது
அப்டியாஹஹ
அ தங்கச்சுனா ஒரு வயசு அப்யே அத்தா இல்ல இரண்டுட்டாங்க எங்க மாமாக்கு ஏழு வயசுதான் ஏழு வயசு வந்து வேலைக்கு போனாங்க இன்ன வர வேலைக்கு போயிட்டே இருக்காங்க இன்னமும் நிக் கெழ ஓயில இன்னும் போயிட்டு இருக்காங்க
என்ன வேல மாமனார்
புரோட்டா மாஸ்டர் பொரட்டா மாஸ்ட்ரு
ஓ புரோட்டா மாஸ்டரா செரி அதல்லா ஆமா சொன்னீங்கல்ல
வச்சிருந்தோம் இருபது வருஷம் வச்சு எங்களால சமாளிக்க முடிய நாங்கங்க வந்து உட்காந்துருக்கோம்
ஓ
பணம் உள்ளங்க அந்த ஊர்ல வெலைவாசி கூடுனதுனால நம்மளால சமாளிக்க முடியல
ம் ம் அது செரி
இங்க வந்து இங்கன்னா பாலுக்கு ஆயிரம் ரூபா அவங்க வாட்டுக்கு வேலக்கு போயிட்டு இருக்காங்கல்ல
ஆஹ்ஹ்ஹ்
அதனால சரியனு அப்டியே போது ஓகே சிஸ்டர் அப்புறம் பேசுலாம் உம் உம் பாய் உம் நன்றி ம் ஓகே